அலோ வணக்கம் வணக்கம்
ல்லோ ஆஹ் நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கேன்
என்ன பண்றீங்க
சாப்டாச்சா மதிய உணவு சாப்டாச்சா
ம் சாப்ட்டேன் சாப்ட்டேன்
ம் சரிப்பா என்ன பண்ணிட்ரு
சும்மா தா இரு க
என்ன படிச்சுட்டு வர இருக்கீங்ளா
அ அ
சேரிப்பா
படிச்சுட்டு இருக்கே
ம் என்ன படிச்சிருக்கீங்க
பி காம் படிச்ருக்கே படிச்சுட்டு இருக்கே தேர்டியர்
ஏற்கனே நம்ப பேசுனமா
ஆமா உத்தா அதுதா கஷ்னு
அ சேரி சேரி
ஆஹ் அதான் ப்ரியாணி பத்தி சொல்லுக
ஆமா ஆஹஸ்போர்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எது வந்து உங்களுக்கு பிடிச்சது
ஆஹ் கிரிக்கெட்லா நல்லா விளையாடுவீங்ளா
ஆ விளையாடுவோம் நல்ல விளையாடுவேன் நீங்க பாப்பிங்களா கிரிக்கெட்லாம்
கிரிக்கெட் வந்து என் பையன்தா அதிகமா பாப்பான் அவன் வந்து கபடி பிளேயர் அவன் உம்
நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் வீக்லி ஒன்ஸ் விளையாடுவோம் எப்பவுமே
அஹ் வேற என்ன உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் புடிக்கு
வேற ஸ்போர்ட்ஸ் வந்து வாலிபால் ஓரளவுக்கு விளையாடுவோம்
சேரி
அதுக்குஅப்பறமா வாலிபால் வெளையாடுவோம் அதுக்கப்புறம் விளணும் அவ்வளேதான் அது மட்டு்தான் அதுக்கப்பரேமே எங்க ஊர்ல எங்க ஊர்ல சும்மா கோலி வெளையாடுவோம்
சேரிப்பா
உம்ம்
சேரிப்பா உங்க வீட்ல ஆடு மாடெல்லா இருக்கா நீங்க கிராமத்துல வசிக்கிறீங்களா
நீங்க
அ இல்ல நாங்க கிராமம் தான் ஆனா எங்க வீட்டுல ஆடு மாடு பத்தில்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது நீங்க மாடு எப்டி மெயின்டெய்ன் பண்ணுவீங்கப்பா
எப்டி எப்படிமன் அத எப்டி சொல்றது இப்போ வெயில் காலத்துல அந்த அளவுக்கு அவ்ளோ பில்லே இருக்காதே இந்த டைம் என்மே மாடு வந்து நல்லா மேன்னா அது இல்ல
உம்
ஹா மான்சூன் டைம்லதா நல்லா பில்லுருக்கு மழ வரு அதனால நல்ல மெய்யு
சேரி
அது நா அது எப்டி சொல்றது நம்ப அந்த டைம் அந்த அந்த மான்சூன் டைம்ல குட்டி போட்டா ரொம்ப நல்லது ஏனா அப்பதா அந்த நல்லா மேப்புருக்குற டைம்ல நல்லா பால் குடுக்கு
சேரி
ஆ சேரிப்பா ஆஹ் சரி நா ஒரு ஆஹ் ஒருத்தவுங்ககிட்ட நா பேசும்போதே அவுங்க பாத்தி ங்கன்னா மலை ஏ மலைவாழ் ஜனம் அவுங்க அவுங்க மலைப்பகுதிக்கு கீழ வசிக் கிறாங்க அப்டின்னு சொன்னாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மா மாட்டுக்கு வந்து பில்லு குடுக்க மாட்டாங்களா அவங்க வந்து தட் டுன்னு சொல்லிட்டு ஒரு பில்ல வந்து பயிர் பண்ணி அந்த பயிர வந்து மாட் ட்டுக் குடு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆமா அது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும்தா வப் பாங்களா நட்டு வப்பாங்களா அது சுத் நெறைய பில்லு வளந்துருமா அது பாத்தீங்னா ஒரு ஆள் ஒயரத்துக்கு அந்த பில்லு வளருமா அந்த பில்ல வந்து மாட்டுக்கு கொடு ப்பாங்கலா
ஆமா ஆமா
க்கோல் கொடுப்பாங்களா
ஆஹ் அது அது கூட நாங்க தருவோ
ஆ அதுதா மாட்டுக் கொடுப்பாங்களா மத்தபடி வேற எதுவு தீவன அதிகமா கொடுக்க மாட்டாங்களா அது வந்து மாட்டுக்கு ஆ சரியான இதுல இருக்காதுனு சொல்ட்டு அவுங்க பண்ணயலா பெரிய பண்ண வச்ருக்காங்களா ஆமா அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பே பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக கூடவே இருந்துக்கிட் டே இருப்பாங்களா மாடு மனுஷ் ஷங்க மாரிதா இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருக் இருக்குற மாடெல்லாம் பாத்தீங்கன்னா திடீனு ஹ்ட் டேக்ல இறந்து போயிட்டு நல்ல பில்லு தின்னுட்டு இருந்துச்சு டக்குனு வந்து யார செத்து போய்ட்டு அப்டின் சொல்வாங்க செக் பண்ணி பாத் தவ பாத்தீங்கனா ஹாடடாக் க்கு அது அப்டினு அஹ் டாக்டர் சொல்றாங்க ஆமா அததா மாட்டுக்கு கூட ஹாட்டாக் வருமா மனுஷங்க மாரி தானா மாடு எல்லா விதத்துலயு மனுஷங்க மாரிதானா பசு மெயின்டன் பண்றந்தா ரொம்ப ஆஹ் அப்ப பசுவை மெயின்டெயின் பண்றாதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க
உம்
ஆஹ் அது வந்து மனுஷங்க மாரிதான் ரொம்ப வெயில் எல்லாம் அத கட்டி போடக்க கூடாது ஆஹ் கரெக்டானா அளவுல தண்ணி குடுக்கணும் அத பாத்துக்கிட்டே இருக்கணும் மாச மாசத்துக்கு ஒரு தடவையாவது எல்லா பசுவையும் அஹ் செக் பண்ணுறதுக்கு ஆள் வரு ணும் அப்படின்னு சொன்னாங்க
அது எப்டி சொல்றது அவுங்க வந்து ஏனா அவுங்க அந்த மேப்பு வந்து அந்த இது வல்லல அந்த இது வச்சுதா தராங்க போல எங்க மாடுலா அப்டிலா எந்த ஒரு செக்கப்லா பண்ண மாட்டோ நல்லாதா இருக்கு ஆஹ் எப்போவுமே நம்ம நல்லா மெயின்டெயின் பண்றோம்
அது அவுங்க வச்ருக்கறது வந்து பெரிய பண்ணங்கறதுனால அத மெயின்டென் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கூடவே ரெண்டு ஆளுங்கள பண்ணை ஆளுங்க வந்து இருப்பாங்களா அந்த மாடுங்க கூடவே இருக் பாப்பாங்களாம் அவங்க ஆட்டு பண்ண கூட வச்சு இருந்தாங்களா ஆடு மெயி மெயின்டென் பண்ற து ரொம்ப கஷ்டம் தான் கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா இந்த பாம்பு அந்த மாரிலா வந்து தீண்டி ரொம்ப கஷ்டம் கோழி இருக்கும்போது ஆடு வச்சு கூடாது கோழி இருந்துச்சுனா கண்டிப்பா அந்த பாம்பு வரு அப்டின் சொன்னாங்க ந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வரும் அந்த வாடைக்கு அதனால ரெண்டும் சேர்த்து எடுத்து வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க உம் அவுங்க ஊர்ல பாத்தீங்கனா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சந்த நடக்குமா சந்தயில பாத்தீங்கனா எல்லா விதமான பொருள்களுமே கிடைக்குமா
உம் உம்
அந்த இடத்துலே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி சமைச்சு கொடுப்பாங்களாம் ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக் குமா ஆமா அதே இடத்துல சமைச்சு அப் அப்படியே கொடுப்பாங்களாம் அது வந்து காசு கூட கொஞ்சம் கூட இருந்தாலுமே நல்லா சாப்படுறதுக்கு நல்ல ருசி யான் ரொம்ப ஹெல்தியானதா இருக்குமா உம் ஆமா அப்படின்னு சொன்னானு அவங்க வந்து மழை பிரதேசத்துக்கு பக்கத்துல இருந்து என்கிட்ட பேசினாங்க
உம் உம் உம் பரவால்ல
ஆமா எனக்கு கூட ஆசயா இருந்துச்சு அவங்க சொல்றத கேட்கும் போது ஏரில்லாம் இருக்கும் அந்த ஏரிக்கு போவோம் ஆஹ் அப்டில்லாம் சொல்லும்போது கிளைமேட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப வெயில் அதிகமா இருக்காது
ஆஹ்மா அங்க மல சைடு வந்து வெயில அதிகமா இருக்காது
ஆஹ் ஆமா எனக்கு கேட்கபோது ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த மாரி ஏரியாக்க எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னுட்டு
ஓ நீங்க இது வர எங்கய வெளியே
சொல்லுங்கமா
இப்ப நீங்க எங்கமே டூர் எல்லாம் போனது இல்லையா
ஆஹ் டூர் போயிருக்கேன்ப்பா நான் டூர் போயிருக்கேன்னா கொடைக்கானல் குற்றாலம் அந்த மாதிரியான ஏரியாக்கல தான் போயிருக்கேன் இருந்தாலும் டூர் போனாலுே அங்கே ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சமா ஒரு வாரம் வரைக்கும் தான் அங்க இருக்கலாம் அதுக்கு மேல நம்ம அங்க இருக்க முடியாது அ இந்த மாரி ஏறி மா ஏரியாலேயே இருக்கிறோம் வாழ்றோங்கிறப்ப ரொம்ப நல்லா இருக் கும்ல அந்த வாழ்க்கை ஹெல்தியாக கூட இருக்கும்
ஆமா
ஆமா
இது வந்து நிறைய மூலிகை இருக்கும் அதனால அது ஒரு சத்தான பொருட் க்கள் நிறைய இருக்கும் அது நம்ப அரைச்சு சாப்பிலாம் ரொம்ப நல்லது
ஆமா மழையில பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாம் கூட விளைவிக்கிறாங்க கொடைக்கானல பாத்தீங்கன்னா கேரட்டு நிறைய காய்கறிகள் எல்லாம் விளையா பாங்க ப்ரஸ்ஸவே கிடைக்கும் நம்பளுக்கு
ஆமா
உம்
மோஸ்டா அந்த கேரட்டு அந்த தக்காளி எல்லாம்
ஆமா அது வந்து அந்த பையன் பேசும்போது எனக்கு அவ்வளோ ஆச ஆசையா இருந்துச்சு அந்த மாரி ஏரியாக்கெல்லாம் போயிட்டு சுத்தி பாக்கணும் ஒரு ஒரு வாரம் அங்க இருந்துட்டு வரணும் அப்டின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு
எல்லா பீஸ் புல்லா இருக்கும்
ஆமா பீஸ் புல்லா இருக்கும் அங் அங்க இருக்கற கடைகள்ல கூட ஹெல்தியான சாப்பாடு கொடுப்ப இங்க நம்ம கடைகள் எல்லாம் பாாரத்தீங்கன்னா அதிகபட்சமா பகோடா கிடைக்கும் ஆஹ் இது கிடைக்கும் வடை போண்டா கிடைக்கும் மத்தபடி வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த கடையிலாம் பாத்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் கொடுப்பாங்க கூ கூழ் கிடைக் கிடக்குமா கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி அந்த கடைல எல்லாம் எல்லாமே விற்பன பண்ணுவாங்கல உம் கூழு
ஒரு மோரு மோருல பிரியா கொடுப்பாங்க இந்த வெயில் டைம்ன்றதுனால அதனால மோரு கூழு அதெல்லாம் இருக்கும் அதுக்கப்பறமா அஹ் நுங்கு நாங்கல்லாம் எப்பவுமே வெயில் காலத்துல வந்து இதான் மே இந்த மே ஏப்ரல் டைம்லாம் நாங்க எப் எப்பவுமே நுங்கு சாப்பி டெய்லி சாப்டுவோ
உம் அது நல்ல விஷயம் ரொம்ப ஹெல்த் தியான விஷ்
உம்
ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேளுவிரக அடை இது மாரி ஆஹ் சிறுதானியத்துல பொங்கலு அந்த மாரி எல்லாம் கிடைக்கும் எங்க ஊர் சைடு எப்பமே வடையும். போண்டாவும் மட்டும் கிடைக்காது. எல்லா விதமான ஹெல்தியான. சாப்பாடுமே கிடைக்கு எங்களோட ஏரியால அப்டின்னு சொன்னாங்க. அந்த பைய. கேக்கும்போதே ரொம்ப ஆச. யா இருந்துச்சு.
அப்டியா.
ஆம்மா அந்த. சைடுலா போயிட்டு வரலாம். பாத்துட்டு வரலாம்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த ஏரிய சைட்லா.
ஹ அப்ப போயிட்டு வாங்க.
போயிட்டு வரலா வாய்ப்பு கெடைக்கணு என்னுடைய பைய வள வளரணு பைய வளந்ததுக்கு அப்றோதா அலச்சிட்டு போகணு எனக்கு கூடதா. பிளைட்ல போணும்னு ரொம்ப ஆச. அதெல்லா என் பைய வளந்ததுக்கு அப்புறோதா நடக்கு.
பிளைட்ல எல்லா ஈஸியா போலா.
போலா காஸ்லில.
யே நீங்கயே ஃப்ளைட்ல. போன்னா. சென்னை டூ மதுரை போலா.
என்னதுமா.
சென்னை டூ மதுரை என்ன ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல முடியு.
முடியுதா அந்த மாரி இது வெளிநாடு எல்லா போயிட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆச.
ஓ.
ஆமா.
அப்டியா.
உம் ஆம்மா.
உம்ம்ம். நல்லாதா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரோ ட்ராவல் இருக். கு ஒரு ரெண்டு மூணு பிளைட் ஏறி மாற மாரி இருக்கு.
உஹம் அந்த ஏரியா எல்லா எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு சொல்லிட்டு. ட்டு ஆச. அங்க இருக்கிற உம் பாலைவனோ ஒட்டகோ.
செம்மையா இருக்கு.
ஆம்மா அதுல வந்து மன்னராட்சி இல்லையா அதனால அவங்களோட சட்டங்களே வேற. எல்லாமே வேற.
அது இல்லாம வேற அவங்க கட்டிக்கிற பில்டிங் ஒண்ணு ஒண்ணு அப்படியே சூப்பரா இருக்கு. மோஸ்டா சென்னைல இருந்த ஜார்ஜ் கோட்ட. இந்த சென்னை சென்ட்ரல். அதுக்கப்புறமா சென்னை காபரேஷன். அது அது அதுக்கப்புறமா நறையோ. மோஸ்டா வந்து இவங்கதா கட்டுனாங்க பிரிட்டிஷ். தாஸ்
ஆமா
இ நாம முபதுருவ நோட்ல வருமே அது அந்த அதுக் அதுக்கப்புறமா
ச
நிறைய இருக்கு சொல்லிட்டே போணும்
ஆமா நன்றிப்பா உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாம்
ஓகே ரொம்ப நன்றி
நன்றிப்பா
கிராம ம்